ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்ளா
துங்க்கா
ஆ என்னா‌ சிஸ்டர் அக்கான்டிங்க போ டக்குனு ல அக்கானா அப்ப நா வைஸ் கூடவு நீங்க வைஸ் ஸ்கம்மி அப்டி அப்டிதான கொண்டு வரப் பாக்
ஐய்யய்யோ அப்தியலா இல்ல நீங்க வேணா பதில்கு அக் ஆஹ் ஸ்டருனு சொன்னா அக்கா தங்கச்சி அந்த மாரி நீங் தான வருது
இல்ல நம்ம ஆமா கரெக்ட்தா இருந்தாலு செரி இப்ப நானு அக்கானு சொல்றே
ம் சொல்லுங்க ம் சொல்லுங்க அக்கா
பாத்தீங்களாக்கா அக்கா சொல்லுங்கு சந்தோஷொ வருது உங்ளுக்கு என்ன கா பன்றீங்க
ஒன்னு இல்லகா ஆஹ் சமச்சிட்ருக்கேகா
சப்பாத்தியா
இல்ல சப்பாத்தி கேன்சல் ஆய்ட்சு
சின்னகாச்சு ஏ என்னாச்சு
புளிசோரு வேணுமா
நைட்டு புளிசாதமா
ம்
யாருக்கு
எங்க வீட்டுக்காருக்கு
என்ன ஒரு மாசமா இருக்குகாக நைட்டுகு புளி
இல்ல அ சாப் ட்டு ரொம்ப நாள் ஆச்சு
ஓ இப்ப புளி சாதம் அப்பறம் முட்ட கிரேவியா
கிரேவி எல்லா இல்ல இல்ல வேக வச்சு சாப்ட்டுப்போம் இல்ல னா ஆம்லேட்டு அந்த மாரி போட்டு
இன்னும் அத முடிவு பண்ல புளி சாதத்துக்கு ப்ராசஸிங் போயிட்டு இருக்கா
ம் ஆமா முட்ட வேக வைக்கிறதா இல்ல ஆம்லேட்டா ஆஃபாயி லானு வந்தாதா தெரியு
வேக வச்சு கூட மசால் போட்டு கூட சாப்டலா
ம் ம் அப்டியும் பண்றேன் இப்ப பீரியட்ஸ் இல்லையா அதனால ஏதோ ஒண்ணு ஆ இப்போதைக்கு ப்ராசஸ் எல்லா இல்ல பண்ணி வச்சுட்டு போயி படுத்தா போதும்ண்டா சாப்ட்டுட்டு
இப் இப்ப புளி சாதம் செய்றதுன்னா அது எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் தானே புளி சாதம் சரியா வடிக்கணு ஒ ர
ம் ம் அப்டி இல்ல குக்கர்ல பண்றது
ஓ எல்லாத்தையு மொத்தமா வ ச்சு விசில போட்டு அடிச்சு ஆ என்ன புளி சாதம் ஓகேதா சிஸ்டர்
க்கு ஈசி மெத்
ஈஸி தாங்கா எல்லாத்தையு தாளிச்சு புளிய கரைச்சி வச்சுட்டு ரைஸ் போட்டு மூடி வச்சுட்டோனு வச்சுக்கோங்க அ எத்தினி செஞ்சமா அப்டியே வந்துரும் புளிக சதமா ஆடு முட்டய வச்செஸ்டா சாப்டுக்க
ம் அவ்வளோதா அது கூட ஆ அவ்வளதா அது கூட வேணுனா கேரட்டு வெல்ரிக்கா
ஆ அந்த மாரி எதாவது அத நம்ம ஒண்ணு வெஜிடபிள் சேலட் செய்யலையே அதெல்லா போடுறதுக்கு
ஹு அந்த மாரி எதாவது சாப்ட்டுக்க வேண்டியது கூட
கூட கூட எக்ஸ்ட்டா ம் பசாநா ஆச்சு பசங்களு சாப்ட்டுக்குவாங்களா
ம் ஏ பசங்க நீங்க பழசு குடுத்தா கூட சாப்ட்டுப்பாங்க
இப்ப வீட்டுக்காரருதா புதுசு புதுசா கேக்குறாரு
ம்ஹும் வீட்டுக்காரும் சாப்பிட்டுப்பாரு
அவருக்கு எதாவது ஆச வந்திருக்கும் போல
அதுல நான்தா சாப்ட மாட்ட
நீங்கதா ரிச்சுன்னு எனக்கு தெரியுமே
அவரு இதுவரைக்கும் ஒரு நாள் சாப்பிட விட்டதும் இல்ல அந்த கறிக்குழம்பு கூட ம்ஹும் நானே சாப்ட்டுக்கிறே வச்சுரு ஆமா
ஆமா அப்படினு சொல்லிட்டு ஒரு
ஏதோ இருக்குன்னா சாப்பற மிச்சம் இது எல்லாம் ஓகே ஆனா இந்த சொந்தக் காரங்கிட்ட பேசுறது நெறைய வச்சுக்கிறது அதல்லாம் புடிக்காது
இல்ல உங்களுக்கு சொந்தக்காரங்களே புடிக்கா
அவரு தனியாத இல்ல இல்ல ஆ இங்க வீட்டுக்கு வீட்டுகார் வன்ட்டு அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது அவருக்கு அவர் ஒருத்தர் மட்டுந்தா ஒரே பைய அ அம்மாவு ஒருத் த்தர் மட்டுந்தா அம்மா அப்பாக்கு லவ் மேரேஜு எங்க மாமியார் மாமனாருக்கு இங்க ஹஸ்பெண்ட்டு ஃபிப்த் படிச்சுட்டு இருக்கும்போது டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க
அப்பவே வா
ஆமா எங்க அத்த மாமா டிவோஸ் வாங்கிக்கிட்டாங்க எங்க மாமனார் வந்துட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அது தெரிய வந்து இவங்க ஓடி வந்த சேம் கேஸ்ட் தா எங்க அத்த வந்துட்டு ரொம்ப மிடில் க்ளாஸ்சு ரொம்ப இல்லாத பட்டவங்க எங்க மாமனார் வண்ட்டு
வசதியானவரு
வசதியானவரு அவங்க அப்பா வண்ட்டு ஊர் தலைவரு
ஓ மாமனாரோட அப்பாவா
ஊர்ல எல்லா தலைவர் இருப்பாங்கல்ல ஆமா ஆ ஆமா மாமனாருடைய அப்பா எங்க வீட்டுக்காருக்கு தாத்தா
ஓ செரி செரி செரி
அவரு எங்க ஊர்ல ஸ்கூல்லு இது எல்லாமே கட்டி இருக்காங்க இப்படியெல்லாம் இருந்ததுனால குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தது அதுக்கப்புறம் ஓகே எல்லாரும் சொல்றாங்கன்ட்டு ஏழு எட்டு வருஷமா ன்ன ஓடி போய் கல்யாணம் பண்ணி குழந்த இல்ல அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுக்கார் பொறந்தது
ஓ சரி சரி
அதுக்கப்புறமா இன்னொரு பேபி நின்னு த்ரீ மந்த்தோ ஃபோர் மந்த்ல அபாட் த்யாடுச்சிங்க மாமி யாருக்கு அதுக்கப்புறம் பேபி நிக்கவே இல்ல எதுவுமே
அதுக்கப்புறம் இல்ல இவங்க அஞ்சு ஓ ஆமா நிக்குல அதுக்கப்புறம் இவங்க அஞ்சு வயசு வரைக்கும் சேர்ந்து இருந்திருக்காங்க
ஆமா யஹ எங்க வீட்டுக்காரு அஞ்சு வயசு வரைக்கும் இல்ல எங்க வீட்டு கார ஃபிப்து படிக்கிற வரைக்கும்
ஓ ன்னா பத்து வருஷம் அதுக்கு அப்புறமு இருந்திருக்காங்க ஓகே
ஆ பிரிஞ்சு போயிட்டது
அவங்க வேற ரிலேஷன்ஷிப்புக்கு போகங்க அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க
உம் இவங்க டிவர்ஸ் வாங்கிட்டாங்க அது வந்து த்து ஆஹ் இவங்க எல்லாஸ் சொல்லி குடுத்து யாரும் இல்ல சொந்தக்காரு பொண்ணுவே அ வேணா அப்படின்னு சொல்லி் குடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ண பாத்தது அவங்களும் இல்ல அவங்கள கல்யாணம் பண்ண போக வந்து ச்சு பேசிட்டு இருந்தது கல்யாணம் பண்றதுக்குள்ள இவங்க வேணாம் அப்படினு சொல்லிட்டு சட்டப்படி எல்லாம் வாங்ல ஊர் உள்ளே வன்ட்டு தாலி எல்லாம் கழட்டி குடுத்துட் த்து எனக்கு வேண்டா ந இவ் ன்ன நம்பி தான் வந்தே ஆனா பணக்க பணக்கார புத்திய நீங்க காட்டீடீங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார கூப்பிட்டுட்டு தனியா வந்துட்டு சிட்டில பெங்களூர்ல தனியா வாடகை வீடு எடுத்துட்டு வீட்டு ட்டு வேல செஞ்சு எங்க வீட்டுக்காரர் பெரியவங்களா வளச்சு எடுத்துட்டு வந்து
பண்ணாரு வேற கல்யாணம் பண்டாரா
இல்ல இல்ல பண்ணல அதுக்கப்புறோ தனியாதா இருந்தாங்க அக்கா தங்கச்சி பேச்சு கேட்டுட்டு கூட பொறந்த அக்கா தங்கச்சி ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி அவங்களுக்கு கொழந்தையே இல்ல இப்போ
இந்த கத இருக்கே இந்த இது எங்கேயோ எனக்கு டச்சாகுது ம் இப்ப அவரு இருக்காரா மாமனாரு
இல்ல இல்ல ஏறந்துட்டு நா டென்த்து படிக்குமோது அவரு எறந்து ட்டாரு
சரி இப்ப இவங்க மாமியாரு
எங்க மாமியார் உயிரோடதா இருக்காங்க
அவங்க தனியா இருக்காங்களா
வங்க எங்க கூடதா இருக்காங்க இப்போ அ பேங்களூர்ல அ வீட்டு வேல செய்றாங்க
இப்போ ஒங்க வீட்லதானே இருக்காங்க
எங்க வீட்ல எங்க கூடதா இரு க்காங்க வேல வேலைக்கு போறாங்க கொழந்த பாத்துக்குறாங்க வீட்ல பேபி கேர் மாரி ஆ அங்கேயே தங்கிக்குறாங்க வீக்லி வீ க்லி சண்டே நாளைக்கு வருவாங்க
செரி செரி நா கூட அவங்களுக்கு புளி சாதத்த போட்டீங்கன்னு நெனச்சே
ஏ மாமியாரு இந்த பு ளி கொஜ்ஜு இந்த புளிக்காரோ இந்த மாரி களி அஹா இது தா சாப்டுவாங்க சந்தக்களி இந்த பழைய சோறு பச்ச மொள கா
ஆ ஆ
இன்னு
இப்ப இதுல சொந்தக்காரங்கள பத்தி என்ன இரு க்கு இவங்க சொந்தக்காரங்களு இல்லாம போயிட்டாங்கன் சொல்றீங்களா இல்ல
ஆ இவங்க சொந்தக்காரங்கன்னா என்னையு சொந்தத் த்துல தானே கல்யாணொ பண்ணிருக்காங்க
ஆமா
அதுனால வ ந்துட்டு சொந்தக்காரங்களே நம்புறதே கெடையாது யாருமே எல்லா சொல்லி குடுத்து ஃபேமிலியேல்லா பிரிச்சிருவாங்க அது அந்த தாட்டே அவங்களுக்கு போயிட்ச்சு பேசுவாங்க வராங்கள ஆ ஏனா அ தனால தானே அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சாங்க ஆ
ஆஹ
சொந்தக்கார பேச்சு கேட்டுதான பிரிஞ்சாங்க
அதனால அப்டி
ஆஹ் அதனால வந்துட்டு யாரும் வேணா அவரும் யாருகிட்டயும் பேச்சுவார்த்தை என் நீ வா போ பழகு அவ்ளவுதான் நல்லா இருக்கியா நல்லா இருக்க ஹ யா ஹய் பாயா பாய் ஹாவ்லதா இந்த பர்சனல் சொல்றது ஃபங்க்ஷன் ட்டமா போனோமா தும்மா சாப்டோனா
ப இது இப்ப உங்க கூட பிறந்தவங்க
ஏ கூட பொறந்தவங்க மூணு பேரு
அவங்க கூடலா பேசுவாங்கல
அவங்க கூட கூட நா சொல்லணு என்ன எது வந்தா பேசுவாங்க இல்ல இல்ல இல்ல மேரேஜ் ஆவுல அவங்க வந்ட்டு கல் ஆ ஆமா அவங்க வந் ட்டு ஐ ஏ எஸ்க்கு படிச்சிட்டுருக்காங்க
ஐ ஏ எஸ்கா?
ம் இப்பதா எக்ஸாம் எழுதுனாங்க ஆமா அதுல வந்ட்டு ட்வெல்வ் மா போயிச்சு நெக்ஸ்ட் வர பேட்சல மறுபடியு எழுதறதா சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி ட்வென்டி எயிட்டோ தேட்டி டூ சம் திங்களா போயிர்ச்சு இது செகண்ட் அட்டெம்ட்டு தேர்ட் அட்டம்ட் இருக்கு அவங்களுக்கு வந்ட்டு பையல்லா ரெடியாதா இருக்காங்க
அப்புடியா
ஆ ஆமா அவுங்கள கல்யாணோ ஆமா கல்யாணம் பண்றவங்களுக்கு அ அவுங்களுடைய தாட்டு வேற எனக்கு வந்துட்டு நாற்பது பவுன் நக போட்டாங்க ஒரு கார் குடுத்தாங்க
சிஸ்டர் டைம் பாருங்க கொஞ்சம் நேர என்னாச்சு மணி என்னன்னைக்கு இப்ப
எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் சரி ஓகே நா அப்பறம் கூப்புட்றேன்
ஓகே சிஸ் நா பண் ஆ ம் என்ன சிஸ் ஆ நா ஃப்ரியா இருக்கும் போது கால் பண்றேன் இந்த சாப்ட்டு வந்து பண்றேன் ஓகே சிஸ்
ஓகே